பாட்டி
வணக்கம் நான்
உம் கால் பண்ணிருக்க
நீ தான் நண்பா நீ தான் நண்பா சொல்லு
ஆஹ் பா அது என்ன நண்பா நேத்து ராத்திரி ஒரு செம லூசு மாதிரி ஐடியா தோனுச்சுடா
உம் யோசிக்குறது எல்லாமே லூசு தனமான ஐடியா தானடா
இல்ல இமேஜின் பண்ணேன் ஒரு நாளு ஒலகம் தல கீழா மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவ
தல கீழா மாறுமா தல கீழா மாறனதுக்கு அப்புறம் புரியல
அதாவது ஜூல விலங்குகளை வைக்காம
ஆஹ் ஏய் என்னாடா இ து ஆரம்பமே சூப்பரா இருக்குது செரி செரி மேல சொல்லு கேக்கலாம்
சண்டே மார்னிங் ஒரு பெரிய யானை ஃபேமிலி வந்து ஹியூமன் ஜூக்கு வருது டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகுது கேட் மேல பெரிய போர்டு யூமன் கிங்டம்ன்ன பிளீஸ் டோன்ட் டாப் தி கிளாஸ்னு போட்டுற்க்கு
டேய் டேய் ஸ்கிரீன் ஃபேடாயிடும் தெரியாதாடா டேய் அங்கு சத்துனுஸ் அதுக்குள்ள நம்ம மாதிரி மனுசங்கதா இருப்பாங்கா கண்ணாடி உள்ள
ஆமாண்டா ஒருத்தன் போன் இல்லாம கூட ஸ்கூரோல் ஸ்கூரோல் பண்ற மாதிரி கையில விரல மேல கிழனு அமிக்கிட்டு இருப்பான்ல
பழக்கம் போகல போல
விசிட்டர் வந்து பாத்துட்டு கேப்பாங்க இவன் என்ன பண்றான் கைட் சொல்லுவான் அப்போ இந்த ஹூமன் சிப்ஷு இந்த ஹியூமன் ஸ்பீசியஸ்லா ஒரு காலத்துல இந்த ஸ்கிரீன் இல்லாம வாழவே முடியாது அப்டின்னு
அதுக்கு பக்கத்துல என்ன செக்ஷன்னு
ஆஃப்பீஸ் ஹூமன் செக்ஷன் ரா
ஆ பாத்துகலாம் என்ன இப்போம்
அதுல பதினைஞ்சு ஹியூமன்கள் வந்து சேர்ல உட்காந்துட்டு இருப்பாங்க முன்னாடி கம்ப்யூட்டர் கூட இருக்காது ஆனா ஸ்கிரீன் பாத்த மாதிரி சீரிசா பேஸ் வச்சுட்டு இருப்பாங்கடா அப்போ விசிட்டர் கேட்பாங்க இவங்க என்ன வேலை பாக் க்கறாங்க கைட் சொல்லுவான் இவங்களுக்கு வேலை இருக்கற மாதிரி இருக்கா இல்லையான்னு இவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லுவான்
டேய் இது கொஞ்சம் ஓவரா இருக்குது டா டேய்
அப்பறம் ஒரு யூமன் டெட் இன்னிலிருந்து மீட் டீ கடைக்குன்னு ஓடுவான்
அப்போ மீட்டிங் எதுக்காக
அது அது தாண்டா யாருக்கும் தெரியாது மீட்டிங் பற்றி பேசுற ஒரு மீட்டிங்கா இருக்கலாம் அது
நண்பா சரி இதலெல்லாம் ரொம்ப ஓவர் நண்பா சரி சரி நீ கண்டியூ பண்ணு
அப்புறம் ஹியூமன் காலேஜ் ஹியூமன்ஸ் ஒண்ணு ஒண்ணு இருக்கும்
உம்
அதே ஒரு டேஞ்சரஸ்சான ஏரியான் பா ஆனா ஒருத்தர் அசைன்மெண்ட் நேத்து சப்மிட் பண்ணனும்ன்னு இன்னிக்க இததான் ஆரம்பிப்பான்
ரியல் எஸ்டிக்கா இருக்க போறியே உங்களோட கதை
ஆமா ஆமாடா அதே மாரி விசிட்டர்ஸ்லா இப்ப கேட்பாங்க இவங்க ஏன் லாஸ்ட் மினிட் வரைக் கோம் வைட் பண்ணுவாங்க கைட் சொல்லுவான் இது இவங்களோட நேச்சுரலான பிஹேவியர்னு சொல்லிட்டு
அப்புறம்
ஜிம்முனு செக்க்ஷன்னு ஒன்னு இருக்கும்டா
ஜிம்மு ஒங்க செக்க்ஷனா இதான் எனக்கு வேணும் ஆஹ் சொல்லு சொல்லு
ஒருத்தன் ஐம்பது கிலோ வெய்ட் தூக்குறான் அப்போ விசிட்டர் வந்து கேப் இருபாங்க ஏ கைட் கைட் சொல்லுவான் வெயிட் குறைக்க அப்டின்னு சொல்லி அப்போ விசிட்டர்ஸ் எல்லா வந்து தாக்க வாங்க வெயிட்டு ஆஹ் சொல்றா உம் அதுல வெயிட்டுக் கொரக்க வெயிட்ட தூக்குறாங்கன்னு அப்ப சொல்லுவாங்கடா
யானை விசிட்டருக்கு புரியவே புரியதுடா
அப்றோம் ரிலேஷன்ஷிப் ஹியூமன்ஸ ஒன்னு நிற்கோண்டா
ஆஹ் அங்கதான் இத்துன வருஷம் அதிகமா இருக்கும்னு நெனக்கிறேன் சொல்லு சொல்லு
ஒரே பெஞ்சுல ரெண்டு யூமன் அஞ்சு நிமிஷம் சிரிச்சி பேசுவாங்க அடுத்த அஞ்ச நிமிஷம் சன் இதான் வேற என்ன நண்பா பண்ணுவாங்க
கரெக்டு தான் வேறன்ன அப்பறம்
அப்புறம் அடுத்த அஞ்சு நிமிஷம் பிளாக் பண்ணுவாங்க அடுத்த நாள் வந்து அன்பிளாக் பண்ணுவாங்க
ஏய் இருடா முடியலடா சரி சரி சொல்லு அப்புறம்
விசிட்டர்ஸ் வந்து நோட் எடுப்பாங்க ஹியூமன் ஸ்பீஷிஸ் வந்து எமோஷ் ல்லாம் பிரடிக் பண்ண முடியாத உயிரினம் சொல்லிட்டு
ஓ சரியான அபதேஷன் தான்
அப்றம் ஃபுட் டைம்லாம் வரும்
ஃபுட் டைமா இது மெயின் ஷோ ஆச்சே ஆஹ் அப்றோம்
அனௌன்ஸ்மென்ட் வரும்டா இயர் மியூசிகஸ் ஹூமன் ஃபீடிங் செக்ஷன் ஸ்டார சிை் மினிட்ஸ்ன்னு சொல்லி வரும் அப்போ அதுல வந்து பீச்சாவ காட்டுவாங்க எல்லாரும் ஓடி வருவாங்க
ஓ பிரியாணி காட்டுல யாரு வருவ
கிளாஸ் உடைக்கவே ட்ரை பண்ண கூட ஆரம்பிப்பாங்கடா
அ சும்மா தா நண்பா
விசிட்டர்ஸ் கேப்பாங்க இவங்க சர்வைவ் ஃபுட் என்ன அப்டின்னு சொல்ட்டு அதுக்கு கைட் சொல்லுவான்
உஹம் இனி என்னோட நண்பர் எப்படி பாடல் பாடி
ஆமா ஆமா ஆ அவரு வந்து பால் தா நண்பா குடிப்பாரு அவரு யா டீ கடக்கிலனா மூட் ஆஃப் கூட ஆக வாங்க நண்பா
ஆமா நண்பா ஆ
அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ஹியூமன் செக்க்ஷன் ஒண்ணு இருக்கும்
ஓ இப்பதான் நண்பா ரொம்ப சீரியஸான பாட்டே வருதா
கொஞ்சம் அவங்க ராக்கெட் இருக்கும் அவங்க ரெ உருவா கம்ப்யூட்டர் இருக்கும் மொபைல் இருக்கும் அப்புறம் மூன் லேண்டிங்கோட ஃபோட்டோ இது இருக்கும்
உம் அப்போ பாக்க வரவங்க சா
ஆமா அவங்க நிலாவுக்கு போனாங்களான்னு கேட்பாங்க
ஆஹ அப்போ கைடு
சொல்லுவா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு
உம் சிறப்பு சிறப்பு அதுக்கப்புறம்
அப்புறம் போஷன் அடிக்கடி போவாங்களா அதுக்கப்புறம் சேட்லைட் லான்ச் பண்ணுவாங்களா இன்டர்நெட் உருவாக்குனாங்களா ஏன் ஐ ய அவங்க தான் உருவா இன்பால கேள்வி கேட்பாங்க நண்பா
அப்பனா பாக்க வறவங்க ரெஸ்பெக்ட்டா பாப்பாங்களா
ஆமா ஆனா அடுத்த கொஸ்டின்
உம் அது என்ன
அப்போ எவ்வளவு புத்திசாலியா இருந்த ஸ்பீஷஸ் எப்படி ஜூக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க நண்பா
ஓ ஓ இல்பா இருக்கியா நண்பா
கைடு கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பான்
உம் அப்புறம்
அவங்களுக்கு அறிவு ரொம்ப அதிகம் ஆனா பொறும கொஞ்சோ குறைவுன்னு சொல் துள்ளாதான்
கரெக்ட் தான் நண்பா ஞாயத்துக்குத்தான் பொறுமை இல்ல நானு கொஞ்சோ அப்படியே பொறுமையாக இருத்த மாட்டாங்க நண்பா இந்த காலத்துல
டெக்னாலஜியை உருவாக்குனா அதே மாதிரி வந்து ஆனா சந்தோஷமா வாழ்றத எப்படின்னு மறந்துட்ட நண்பா அவன்
டைய் இந்த லைன் கொஞ்சோ ஹெவியா இருக்குது நண்பா
ஆமா ஆமா டா சில நேரம் நம்ம சூவ்ல விலங்குகள பார்த்து பாவம் கேஸ்க்குள்ள இருக்குன்னு சொல்லுவோம் ஆனா நம்ம ஃபோன் கேஜி ஸ்டஸ் கேஜி மணி கேஜி அதுற கம்பாரசன் கேஜி எக்ஸ்பெக்டேஷன் கேஜின்னு இதுக்குள்ளதானே இருக்கும்
அடேய் பண்ணியான டாப்பிக்க ஆரம்பிச்சு லைப் அட்வைஸ்ல முடிக்கிறியேடா அடேய்
அதுதாண்டா ஹியூமன் ஸ்பீசிஸ் என்னடா பண்றது சிரிச்சுக்கிட்டே டிப் வாயோசிக்கலைக்கும்
சரி கடைசில ஒரு கேள்வி வருது
கேளுடா
இப்போ உண்மயாவே ஊமன்ஸ் இருந்தா பாக்க வரவங்க நம்மளை பாத்து என்ன சொல்லுவாங்க நண்பா
ஒரே ஒரு விஷயம் தான் டா சொல்லுவாங்க
அது என்னச்சு
இந்த ஸ்பீசஸ் ரொம்ப புத்திசாலியா இருக்கே ஆனா இவங்க கண்டுபிடிச்ச டெக்னாலஜிய விட இவங்க தொலைச்ச தேடு ஃப்ரெண்ட் மன நிம்மதிதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்குன்னு சொல்லுவாங்கடா
ஆமா நண்பா பேசாம நம்ம மனுஷங்களா இருக்கத்தவிட பேசாம அந்த மாரி ஜுவ்லா இருந்திடாலம் போல
அ வோன்ண்டா நம்ம ஒன்னும் இதே மாரி போரு அதுக்கப்பறம் ஒரு ஒருத்தர வந்து மதிக்காம இப்டியே நடந்துகிட்டோம்னா நிச்சயமா நம்மளும் ஒரு நாள் ஜூலதான் அடைக்கப்படன்னனு நெனக்கிறேன் நானப்பா
ஆ நண்பா பேசாம இந்த விலங்குகள்லாம் அத அடி வந்துட்டு மனுஷனுக்கு அஞ்சறியவும் வந்து உக்காந்துட்டோம் அதுக்கு வச்சன நாத்த நல்லா பாத்துக்கோ நினைக்கிறேவா
ஆமா ஆமா நண்பா இப்போ வர இந்த கழிவு சார் வெற்றில இருந்து வர கழிவு இதெலாம் பாத்தா இன்னும் வருஷத்து அழிஞ்சே போயிடும் போல நண்பா
தேவ இல்லாத இந்த உலகத்துக்கு பார பாமா சாய்
ஆமா ஆமா நண்பா இந்த டைனோசர் ஒரு காலத்துல அழிஞ்சு ஒரு புதிய உயிரணும் பிறந்த மாரி அதே மாரி நம்மளும் அழிஞ்ச ஒரு புது உயிரணும் பிறந்து அது வச்சு பூமிய நல்லா பாத்தட்டுதான் சந்தோஷம் தான் நண்பா
அட அ ஆரம்ப இல்ல நீங்க சொன்னத கேக்கும் போது அதாது பபடியா நம்மதான பயந்துச்சு அதனான் இ இப்ப சொன்ன சொன்னா நம்ம ஏ பேச இது இது கொஞ்சம் சீரியஸ் இத்தன விஷயம் மனந்தா
ஆமா நண்பா ஒரு விஷயத்த நம்ம பேசுற விதத்துலதான் இருக்கு நண்பா அம்போ ஒரு முக்கியமான சிறி ச விஷத்த சிரிப்பா பேசணும்னா அது சிரிப்பாதான் நன்பா தெரியும் ஆனா அது உள்ள பல ஆழமான செய்திகள் நல்லா இரு
ஆனா உனக்கு எப்டி வண்டாது இவ்ள பெரிய விஷயம்மாச்சு அதெல்லாம் இந்த ஆச்சரிய மா இரு
அது ஒண்ணும் இல்ல நம்பா நம்ம நம்ம வாழ்க்கைல தினமும் நடக்கற விஷயத்த கொஞ்சம் அதுல கவனிச்சா இந்த மாரி பல கேள்வி எல்லாருக்குமே வ வ
அப்படியா நம்பா அப்ப நானும் இன்னைக்கு நைட்டு எதன யோசிச்சுட்டு உனக்கு நாளைக்கு காலைல போன் பண்றேன் வா
செரிங்க நண்பா அதே மாரி சில விஷயம்லாம் இருக்கு நண்பா என்ன ஆஹ் இப்போ இந்தா மொ மொபைல் பத்தி ஒரு செக்ஷன்ல்லான் சொன்னல நண்பா அதெல்லாம் வந்து பாக் பார்கும்போது ரொம்பவே உன்மன் தான் நண்பா தோணுது ஏன்னா நானே வந்து பல மணி வந்து மாடிக்கலாம் போவேன் நண்பா ஆனா வந்து ஒரு நாளும் நட்சத்திரம் எதையுமே பார்த்ததுல்ல நண்பா போன்ல பாட்டு கே இல்லன்னா ரீல்ஸ் போட்டுட்டு பார்ப்பன் நண்பா
பாத்தியா நண்பா நீ கொஞ்சம் இயற்கையயே கொஞ்சம் ரசி நண்பா போன்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வந்துட்டு கேப்பா
செரி பாய் நண்பா